ஹலோ ஆ சொல்ற என்னடா
அதெல்லா வந்து ஒரு கிரீன் ஃபாரெஸ்ட்
ஓ ஏ அப்டி
எப்டின்னா வந்து அவங்களா உங்களுக்கு அப்டீ எப்டி சொல்றது லாயலா இருப்பாங்க
அ
ஆ மத்தப் மத்த கேர்ள்ஸ கம்பேர் பண்ண மோது ரொம்ப லாயலா அந்த மாரி கே ரெக்டர்ஸ் உள்ளவங்களா அவுங்கள‌ சொல்லல அந்த மாரி கேரெக்டர்ஸ் வெச்சிருக்கவங்களா
இப்போ கேரெக்டர் ஓகே
ம்
ஆ அது வந்து டாக்சிக்கா இருக்காங்கள
இப்போ அவங் ஏ டாக்ஸிக்கா இருக்காங்க இப்ப நீங்க குடுக்க வேண்டியத நீங்க குடுத்தீங்கன்னா அவங்க ஏ டாக்சிக்கா மாறணு
அது ஓகே அது இருக்குமோது
அது இருக்க மோது அவங்க டாக்சிகா இல்லயே இப்போ அந்த நீலாம்பரில அவ ஏ அப்டி இருக்கானா வந்து அ ரஜினி கெடைக் கலன்ற சோகத்துல அவ அப்டி இருக்கா
ம் இப்போ வந்து நமக்கு தேவன்னா அது வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லாம வந்து எனக்கு தா கெடக்கணுன்றதுக்காக அப்டி இருக் குடாது செரி நமக் கெடைக்கல செரி அவங்க எதுவா இருக்கா அதுல இருக்கு
அ ஒ இது இப்போ அவ வந்து அவ நெனச்சிருந்தா அவ க நா சொல்றது இங்க பேசற்து வந்து லாயல் பத்தி தா பேசிட்ருக்கே சரி ஓகே நீ என்ன எப்டி வேணா இரு ஓகே நானு எ லைஃப பாத்துட்டு போவே அப்டின்னு அவ போலல்ல
ம்
ம் எல்லா கேர்ள்ஸு பேசிக்கா நெனைக்குறது அதுதா ஓகே நீயு பாத்துட்டு போற ஓகே நானு பாத்துட்டு போறே அது மாரிதா
ம்
பட் அனா ஆ அவ அப்டி கெயாதுல்ல அதுக்கப்புறோ வந்து கீதால உள்ளவ என்ன பண்ணா பேசணு டைம் ச் ஸ்பெண்ட் பண்ணு கால் பண்ணும் போது அட்டன் பண்ணு நெனச்சது தப்பா
இல்ல அவ அதெல்லா பண்லன்னு அர்தோ இல்லயே
என்னது அதெல்லா பண்லனா
அவ அதெல்லா பண்ணானே
என்ன ஒ அவ ஒரு வாட்டி கோ நைட்டு சம்திங் ஏதோ கால் பண்ணம் போது எடுக்குல அதான ஆ
ம்
ஐ திங்க் என்ன ஃபோன்ஸ் ஸ்விச் ஆஃப் ஆயிடுச்சா என்னன் தெரில்ல
அதெல்லா இவ கேட்டு கேட்ருந்தானா
கேட்டிருந்தாங்கன்னா அதுவு ஒரு கணக்குல அப்டிதா வரு தெரியில பேசிக்கா மேபி டாக்சிக்கா மாற்லா
ம் சேரி செரி
இப்ப இருக்க பொண்ணுங்கல்லா வந்து சரி பேச்னா பேசு பேச்லனா போ இங்க பேசிட்டு அங்க பேசிட்டு அப்டி இ போறாங்க அந்த மாரி ஜென்ரேஷன் இது இ அந்த இந்த மாரி ஜென்ரேஷன்ல அந்த